தோழரே வணக்கம்
ஆ வணக்கம் தோழி கேக்குதா உங்களுக்கு
ஆ கேக்குதுங்க தோழரே ம் சொல்லுங்க தோழரே ஆ நா வந்து வீட்ல சமையல் பண்ணிட்ருக்கே தோழரே
ம் மதியம் என்ன உணவு தோழி
அய்யோ ஏ கேக்குறீங்க எங்க பையனுக்கு பிரியாணி தா புடிக்கு ஆனா நா சாம்பார வச்சுட்டேன் அவேன் சாப்பில்ல அதனால வெளில சாப்ட்டா நா சாம்பார் ஊத்தி சாப்ட்டே தோழரே
ஏ தோழிகு ஆ இப்போ உங்க புள்ளைங்களுக்கு புடிச்சது மாரி நீங்க செஞ்சு குடுக்லாம்ல
நாளைக்கு செஞ்சு குடுக்கலான்ட்ருக்கே தோழரே
ம் ஆசப்பட்டது செஞ்சு குடுத்தானே அவுங்களு நன்றாக இருப்பாங்க
தோழரே நம்ப இந்த தொலைபேசியில் பேசுறோ பாத்தீங்ளா அதனால வர நன்மைகளு தீமைகளையு சொல்றீங்ளா நம்ம பேசுவோமா
ம் சேரி தோழி
நன்மைகள் என்னன்னா இப்ப வந்து பின்னே எ புள்ளைங்க ரெண்டு பேரு வெளிநாட்ல இருக்காங்க தோழரே இப்ப வந்து தொலைபேசி இருக்கற்னால நா அவுங்களுகிட்ட வீடியோ கால் மூலியமாவு நார்மல் இதாவு பேச முடிது தோழரே அதுல நன்மை கெடைக்கிது ஆ அப்றோ வந்து இப்ப நம்ம பணத்த எடுத்துக்கிட்டு நம்ம பேங்க்ல போயி அந்த கால த்துல ஒரு மணி நேரோ ரெண்டுமண் நேரோ நின்னுதா பணத்த எடுக்க முடியு போட முடியு ஆனா இன்னக்கி நிம்ஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு லட்சோனாலு செரி எதுனாலு செரி நம்ம தொலைபேசில எடுக்கலா போடலா ம் ஆமா அதுவு நம்மளுக்கு ஒரு இதாருக்குது அப்றோ கொழந்தைங்கலா ஸ்கூலுக்கு அனுப்புறோ பாத்தீங்களா அதுல வந்து இன்னக்கி கொழந்தைங்க வந்திருக்காங்க வர்லங்கறத நம்ம உங்ள அதுலயே நம்மளுக்கு சொல்லிருவாங்க பாடங்களு வீட்டு பாடங்களு அ என்னா இதுன்னு சொல்லி அதுல அம்ச்சு வுட்டுறாங்க அதுவு நம்புளுக்கு பயனுள்ளதா இருக்குது
ம் புரியுது தோழி இதுல பாத்தீங்கன்னா இப்ப தீங் தீமைகள் பாத்தீங்கன்னா சில இதுல இன்னானா என்னா இருக்குன்னா சில பேரு இப்ப எல்லாத்துட்டையு இப்ப இந்த மாதிரி வந்திருக்கு புதுசு புதுசா மொபைல் வந்திருக்கு மொபைல் ஃபோ இது வந்திருக்கு தொலைபேசி இந்த இதுல எப்பெட்னா கொஞ்சோ ப படித்தவர்களுக்கு அவுங்களுக்கு இது இருக்கு அதனால அவங்களுக்கு ஈஸியா இரு அப்பறோ கிராமப்புறங்கல்ல பாத்தீங்கன்னா இது மாதிரி காசு இது மாதிரி ஏமாத்துறவுங்க இது மாதிரி என்ன பண்றாங்கன்னா ஃபோன் பண்ணி பேங்க்ல இருந்து கால் பண்றோ ஓ டி பி சொல்லுங்க அப்டீன்ற மாரி சொல்லிறாங்க இவங்கலோ என்ன பண்ணிருக்காங்க பேங்க்ல காசு அம்ச்சுருக்காங்க அத பத்தி யோசிக்காம பேங்க்ல இர்ந்து கால் பண்றாங்க ஓடி பி இந்த மாரி எல்லாதையுமே ஷேர் பண்ணிறாங்க
ம்
இது மாரி குடுக்குறனால அவுங்களுக்கு வர தீமைகள் பாத்தீங்கன்னா இருக்குற பணத்த பேங்க்ல இருந்து எடுத்தறாங்க மொத்தமா இது நம்ப காவல் நிலையத்தில இர்ந்து கம்ப இது பண்ணா அங்கேயே எடுத்துக்க மாட்டேன்றாங்க வேற எங்கேயு நம்பளால இது பண்ண முடியுல ம் இந்த இது வந்து ரொம்ப இதா இருக்கு
அப்பறம் புகைப்படம்லா எடுக்கறாங்களா தோழரே அதுல ம்
படம் இருக்கிறது வந்து நல்லதுக்கு எடுக்குறாங்க
இல்ல இந்த ஏ ஐ மூலயமா இது பண்ணி ரெண்டு பேரையு சேத்து வெச்சு
ம் ஏ ஐ மூலியமா வந்து நல்லது இருக்கு தோழி நல்லது இருக்கு அதுல நம்ம வந்து இப்ப வெளில பாத்தீங்கன்னா நம்ம வெளிநாடுகளுக்கு போகாம இருக்கலா அதுல பாத்தீங்கன்னா நம்ம இப்ப ஏ ஐ ல நம்ம புகைப்படத்த போட்டுட்டு வெளிநாட்ல இருக்குற மாரி கூட பாத்து ரசிச்சுக்கலா ஆஹ் அந்த மாரி இதெல்லா நம்ம புதுசு புதுசா ட்ரை பண்ணிக்கலா
ஆமா சில வார்த்தைகள் தெரியாதத நம்ம அதுக்குள்ள போயி கேட்டு தெரிஞ்சுக்கலா
கேட்டு தெரிஞ்சுக்கலா இப்ப எதாச்சு நம்புளுக்கு இதெல்லா தெரியாது கட்டுரை இந்த மாரிலா எதாச்சு சொல்றாங்க காலேஜ்ல இந்த மாரி ஸ்கூல்ல கல்லூரில சொல்றாங்கன்னா நம்ப இப்ப ஏ ஐ கிட்ட நம்ப கேட்டா நம்புளுக்கு எல்லாமே சொ சொல்லி குடுத்துறாங்க அதனால நம்புளுக்கு ரொம் ப இதுதா உபயோகப்படுத்திட்டு இருக்கு
உம் கண்டிப்பா கண்டிப்பா ஆமா அப்புறோ அந்த தொ ஃபோன்ல பாத்தீங்கன்னா நறைய பேரு வந்து அ இந்த பொண்ணுங்கல வந்து பிளாக்மெயில் பண்றது அ இந்த மாரி இதுக்கெல்லா வந்து தீமையாதா முடியுது அப்புறோ கொழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா சாப்பாடு குடுக்கும்போது ஃபோன குடுத்து சாப்புட வெச்சு பழக்கப்படுத்துறாங்க அதெல்லா வந்து கெடுதல் தா
ம் அதுல பாத்தீங்கன்னா நறைய கெ இதெல்லா இருக்கு கிங் கிங் கிராபிக்ஸ் இந்த மாரி கலர் கலரா வரனால அதுக்கு கொழந்தைகளுக்கு வந்து கண்ணுக்கு வந்து இதாக இருப்பதுனால கொழந்தைங்க இப்ப எல்லா கொழந்தையு கேட்கதா இது பண்ணு கேக்குதுங்க
ஆமா இந்த கழுத்து நரம்புகள்லா வந்து பாதிக்குதுன்னு சொல்றாங்க நறய பெற்றவரு பெற் றோர்கள்லா குனிஞ்சுகிட்டே இப்புடியே பாத்துக்கிட்டு இருக்காங்கல்ல
ம் அதா கொழந்தைகளுக்கு டே நீங்க கொஞ்ச நேரோ கொடுத்தீங்கன்னா கரெக்டா இருந்திருக்கு ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் இந்த மாரி குடுத்துட்டு நம்ம வாங்கிடணோ
ஆமாங்க தோழரே
குழந்தைங்கள வீட்டுல இது பண்றாங்க தொந்தரவு பண்றாங்கன்ட்டு பெற்றோர்கள் போன குடுத்து நீங்க சமாளிச்சுக்கிட்டாங்கன்னா அப்பறோ அவுங்க தானே எல்லாத்தையு கொழந்தைகள கெடுக்குறாங்க
ம் ஆமா ஆமாம் ஆமா நம்ம அவுங்க வந்து ஆ ஃப்ரீயாருக் க்கனுங்குறக்காக கொழந்தைங்கள்ட்ட போன குடுத்துட்டு அதுங்க பாருங்க எதையா ஒன்ன பட்டன அமுக்கி வுட்டு அந்த போனு எங்கிட்டாது போய் தவறானதுல போயிருது அது ஒரு ப்ரச்சனையல முடியுது
அதுல நம்ம விளம்பரோல்லா அதுல வந்துகிட்ருக்கு விளம்பரத்த நம்ம கிளிக் பண்ணி இது பண்ணோனே அதுல உள்ள இதெல்லா நம்பளுக்கு இதுல
அப்பறோ ஒரு சில நண்பர்கள்ல்லா பாத்தீங்கன்னா அ ஒரு ஒரு நம்பிக்கையா நம்ம ஒரு விஷயங்கள அதுல வந்து பகிர்ந்துக்குறோ அத நம்மளுக்கே தெரியாம அத வந்து பதிவிறக்கம் பண்ணி அத ஒவ்வொருத்தவங்களுக்கு அனுப்புறாங்க தோழரே அதல்லா தவறான செயல் கண்டிப்பா
செயல் தானப் இப்ப நம்ம கைய்ல தொலைபேசி இருக்கும் போது நம்பதா பாதுகாப்பா வச்சுக்கணு இகுன படுத் அடுத்தவுங்கல சொல்லி நம்ம வ இது பண்ல ப்ரோஜனோமில்ல தோழி இப்ப நம்ம கையில தே தே ப தொலைபேசி இருக்கா நம்பதா ஃபுல்லா எல்லா இதுமே நம்ம இது பண்ணிக்கணு
இன்னொன்னு தோழரே வயசானவங்களுக்கு நம்ம வந்து காலையில இந்த குட் மார்னிங் அனுப்புறோ அவுங்க வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்குறாங்க டெய்லியுமே இவுங்க அனுப்புறாங்களா அதுல அவுங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி குட் மார்னிங் பாத்தக்க அடுத்த நொடியே அவுங் ங்க நம்மளுக்கு திருப்பி அனுப்புறாங்க அதுல நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குது
ம் ம் புரியது புரியுது தோழி
ம் ம் எவ்வளோ தூரத்துல அவுங்க இருந்தாலு அந்த குட் மார்னிங்குற ஒரு வார்த் த்த வந்து அவுங்கள வந்து சந்தோஷப்படுத்துது இதுக்கல்லா தொலைபேசி நல்லா நன்மைய குடுக்குது
புரியுது புரியுது தோழி
அப்போ வந்து ஒருத்தவுங்க இறப்பு செய்தின்னா தந்தி அடிப் பாங்க அது பாத்தீங்கன்னா வர்றதுக்கு க்கே ஒரு நாள் ஆகலாம் இல்ல மறுநாள் கூட ஆகு இந்த காலத்துல இந்த ஆர்மில இருந்தெல்லா அந்த மாரில்லா இருக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்தது இப்ப பாத்தீங்கென்னா ஒரு செகண்ட்ல மெசேஜு போட்டு அடுத்த நொடியே வந்து தெரிஞ்சிருது அப்ப அந்த எவ்ளோ முன்னேற்றோ இருக்கு பாத்தீங்ளா
ம் ம் கண்டிப்பா கண்டிப்பா தோழி ம் தொலைபேசில நெறையா நன்மைகள் நம்மளுக்கு இருக்கு இப்ப ஒரு கடைக்கு போறோ நம்ம மளிகை கடைக்கி போறப்ப நம்ம வந்து அதுல உள்ள பணத்த நம்ம அவுங்களுக்கு ஒட ஒடனே நம்ம இது பண்ணிர்றோ
ஒன்னு இல்ல இன்னைக்கி நம்ம திடீர்னு வீட்ல உக்காந்துருக்கோ ஆ ஒரு திடீர்னு விருந்தாளிகள் நம்ம வீட்டுக்கு வராங்க நம்ம ஒண்ணுமே இருக்காது வீட்டுல எப்புடி சமச்சு அவுங்களுக்கு குடுக்க முடியு முடியாதுங்கும் போது இப்ப பாத்தீங்கன்னா நெறையா வந்துருக்குது சுகி ஆ ஜொமே ஜோமேட்டோ அது இதுன்னு வந்துருக்கு பாருங்க ஒடனே நம்ம ஆர்ட்ரு பண்ணம்னா பத்து நிம்ஷத்துல நம்ம வீட்டுக்கு வந்துருது தோழரே
ம் ம் புரியுது புரியுது தோழி
ஆ அதெல்லா ரொம்ப உபயோகமா தானே இருக்கு நம்மளுக்
ம் எல்லாத்துக்குமே அது உபயோகந்தா படுத்தி
ம் அப்பறோ பாத்தீங்கென்னா
சில பேருக்கு எப்படின்னா நல்லா சமைப்பாங்க அப்ப எல்லா நல்லா சமைச்சாங்க இப்போ உள்ள அப்போ தா சமையல் தெரியாமதா எல்லா இருக்காங்க அதனால என்னா பண்றது ம் வந்துருச்சு முகநூல் வந்து இப்வுமே அதையு பார்த்து ஒழுங்கா பண்றதுல்ல அதனால என்ன பண்றாங்கனா இது மாரி நம்ப ஆர்டர் போட்டு இது மாரி சாப்பாட வந்து ஈஸியா வாங்கி சாப்பர்றாங்க
ஆமாந் தோழரு யூ டியூப் தா நம்மளுக்கு ஒரு அம்மா மாரி அது சொல்லித்தருது தோழரே நெறையா அத பாத்து நம்ம கத்துக்கலா
புரிது புரிது சொல்லு
அப்பறோ இந்த வெளி உலகத்த பத்தி உண்மையே தெரியாது நம்புளுக்கு ச்இப்ப இதுல பாத்தீங்கனா அந்த கொழந்தைங்கள கொல்றது ஆ போணு பொம்பள புள்ளைங்கள பாதுகாப்பா வச்சுக்கிறது இத பத்திலா வந்து இந்த நம்ம தொலைபேசி மூலியமாதா தெரிஞ்சிக்க வேண்டியதா இருக்கு
அதா அதா அதா தோழி
அது நம்பளுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குது
ம்ம் புரியுது புரியுது
உங்ளுக்கு அது மாரி ஏதா அனுபவங்கள் இருக்கா இந்த கல்யாண இதுக்கெலா போரிங்கல்ல தோழரே அப்ப அந்த இல்லதானே வீடியோ எல்லா எடுப்பீங்க அது நீங்க அதுல எடுப்பீங்கல்ல
ஆமா தோழி நம்ப எப்படுன்னா நம்ப வச்சிருக்க கைபேசிலயே நம்ம வந்து உள்ள புகைப்படம் எல்லாமே நம்மள இது பண்ணி எடுத்தர்றது ஆ உங்கள்ட கல்யாண பண்ணவங்கள்ட்டையு நம்ப வாங்கிக்கலா அவங்கள்ட வர்றதுக்கு ரொம்ப இதாகு ஒரு ஒரு மாசோ ரெண்டு மாசோ வாங்கலா
ம் ம்
அதனால நம்ம என்ன பண்லா நம்ம வச்சிருக்க கைபேசிலயே நம்ம எடுத்துட்டா உடனே நம்ப பாத்துக்கலா வேற யாருக்காச்சு அனுப்புறதுந்தா அனுப்பிக்கலா நம்மளுக்கு அதெல்லா ரொம்ப ஈஸியாதா இருக்கு அது எல்லாத்துக்கு உபயோகப்படுது
ஆமா தோழரே முன்னாடி எல்லா கொழந்தைங்கல்லா வளரும்போது சிரிக்கும்போது அழுவும்போது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு இதெல்லா நாங்க வீடியோவே எடுக்கல தோழறே இன்னைக்கு பாத்தீங்கனா இந்த தொலைபேசினால எவ்வளவோ வீடியோ எடுக்கறாங்க பார்க்கவே ஆசையா இருக்கு ஒரு வயசுல இருந்து இப்ப அவுக காலகட்டத்து பத்து வரையிலு எடுத்து வச்சிருக்கறாங்க எவ்வளவோ உபயோகமா இருக்கு பாருங்க
அதா அதா தோழி ம்
அப்பறம் பாத்தீங்கன்னா ஆ நெறைய இந்த ஆ கல்யாணத்துக்கு உள்ள அது நம்ம எப்பிடி அதா ஆல்ட்ரேட் பண்ணணு அந்த மண்டபத்தை எப்டி நம்ம தேர்ந்தெடுக்கணு சாப்பாட்டுக்கு எப்டி வர வைக்கணு இது எல்லாமே நம்ம வந்து போன்ல நம்ம தெரிஞ்சிக்கலா
ம் ம் ம் அதா தோழி
அ கல்ய ஒரு திருமணங்கறது எப்டி நடத்தி முடிக்கணு வரைக்கு அதில இருக்குது
ம் ம் அது அ அதுக்கே இல்லாம நம்ம இது பண்ணல ஜாதகம் பாக்கறதுலருந்து இது எல்லாமே நம்மளுக்கு போன்ல பாத்தீங்கனா இப்ப நம்மளுக்கு கைப்பேசில எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு
ஆம்மாமாமா
ம் அந்தளவுக்கு நம்ம பாக்கறது ஏ ஐ நம்பளுக்கு யூஸ்ஃபுல்லாதா தா இருக்கு எல்லாமே
ஆமா அது ஏ ஐல வரும்போது பேசுலா தோழ தோழரே ஏ ஐ பத்தி பேசும்போது பேசலா அப்பறோ வந்து பாத் தீங்கன்னா இந்த இது இருக்குல்ல ஆ நம்ம ம் அ இப்ப இப்ப ஒரு ஊருங்களுக்கே போறோ ட்ரெய்ன்ல டிக்கெட் எடுக்கணு அப்புன்னா அப்பல்லா போய் க்யூல நின்றுதா நம்ம எடுக்கனு இப்ப பாத்தீங்ளா
ம் இப்ப நம்மளதேடி ம் எல்லாமே நம்ம கைபேசிலயே வெச்சுட்டு ஒடனே இது பண்ணிடலா
ம் எவ்வளோ சவ்ரியமா இருக்கு பாருங்க
அதா அதா
ம் ம் அப்பறம் தோழரே அ இன்னொன்னு என்னன்னா இப்ப நீங்க துணி கடைக்கு நம்ம போய் துணி வாங்கறது ரொம்ப ரிஸ்கு வாங்க முடியாதவங்க வய்சானவங்கள்லா பாருங்க ஆன்லைன்ல இப்ப அழகா வீட்டு வாசல்லயே பா பார்சல் வந்து குடுத் தர்றாங்க அதுமே நல்லாருக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப பெனிபிட்டா இருக்குல்ல தோழரே
ம் அதா தோழி இப்ப பாத்தீங்கனா இது வந்துருச்சு வீடு தேவையான மளிகை பொருட்கள்
ம்
எல்லாமே பாத்தீங்கனா முன்னாடி நம்ப கடைலா போய் வாங்கிட்வரமாரி இருந்துச்சு இப்ப அதுமே பாத்தீங்கனா பத்து நிமிடத்துல வீட்டுக்கு வர மாரியே நறையா கொண்டு வந்திருக்காங்க
ஆமா ஆமா
அதனால நம்பளுக்கு இப்ப அடுப்புல பஸ் சமச்சு வெச்சுக்குட்டு வெயிட் பண்ணிட்டு எதாச்சு ஒரு ஜாமா இல்லான்ல்லா இது பண்ணிட்டு இருப்பாங்கல்ல தோழி இப்ப அந்த மாரி உள்ளோ இப்பயே நம்பளுக்கு ஈஸியா இருக்கு இந்தமாரி நம்ம ஆன்லைன்ல ஆர்டரு போட்டு நம்ம உடனே வாங்கிக்கலா உடனே போட்ட நம்மளுக்கு வீட்டுக்கு பத் பத்து நிமிஷத்துலயே வந்துரு
ஆ பேசனது மிக்க மகிழ்ச்சி
ம்
சிறிய இதுக்கு பெறகு நம்ம பேசுவோம் தோழரே
ம் சேரி தோழி ஓகே தோழி நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் தோழி நன்றி வணக்கம் நன்றி